ஆ ஹலோ ஆ ஹாய் சொல்லுங்க.
என்ன தூங்கிட்டீங்களா என்ன
இல்ல இல் ஆஹா இல்ல இல்ல தூங்கல தூங்கல சாப்டீங்களா
ஆ சாப்ட்டே இப்பதா எங்க வீட்ல ஒரு கிளி ஒண்ணு இருந்துச்சா
ஆ
அந்த கிளி கத்திக்கிட்டே இருன்ச்சு அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்ப இப்பதா வந்தே ஆமா ஆமா கிளி முன்னாடி வளத்தோ அது ரெண்டு இது ரொம்ப இதானான பரக்கவுட்டு இப்ப ஒரே ஒரு கிளி மட்டு இருக்கு தெரியுமா முன்னாடி நாங்க ஒரு கிளி வச் வெச்சுருந்தோ முன்னாடி ஒரு கிளி வெச்சிருந்தோ அந்த கிளி வந்து இப்ப நம்ம என்ன பேசுறோமோ அது அப்படி இமிட்டெட்ல்லா பண்ணு அப்டியே அதாவது ரொம்பெல்லாம் ப ஒரு சிலது கி கி கி அந்த மாரி குடுத்துரு நம்ம ஒரு சிலது நம்ம பேர்லா சொன்னா வெச்சுகங்ளே பேர் அப்டியே சொல்லி கூப்டுவே ஜெய்ன் ஜெ
இப்போ உங் கிட்ட உங்ககிட்ட இருக்கறது பேசுமா
இப்ப வந்து ரெம்பல்லா பேசாது இப்போ கொஞ்சந்தா சின்னதுதா இருக்கு இப்போ ஒரு இது வந்து ஒரு டூ வீக்ஸ் அவ்ளதா இருக்கும் அதனால ரொம்பெலா இதெல்லா இருக் அதா இப்பந்தா கொஞ்சோ வளந்தருக்கு சாப்பாடுமே ரொம்பெல்லா சாப்பிடாது கொஞ்சோ அப்டியே தவண்டுகிட்டு அதாவது தோல் கூட அவ்வள ஒன்னும் ரொம்பல்லா இருக்காது அந்த மார்ருக்கு ம் குட்டி குட்டி அதா மேல காடன் இருந்துச்சா சின்னோண்டு மேல மட்டு பூச்செடி மாரி சின்னோண்டு காடனு அதுல அங்கொரு இது மாரி கூண்டு மாரி வெச்சு அந்த இதுல அப்டியே வெச்சிருக்கோ
இல்ல இப்போ நீங்க கிளி வளக்குறீங்க இல்லையா அது கிளி பிராக்டிஸ் குடுப்பீங்ளா
ஆ காலைல காலைலன் இல்ல எப்பயாச்சு ம் ஃப்ரீயா இருக்கும் போது அது கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோனா இப்டி சொல்லி சொல்ல அப்டி சொல்ல சொல்ல நம்ம அந்த வேட ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அதுவும் அப்டியே கொஞ்ச கொஞ்சமா பேசும் அது எல்லா கிடைய்மே அதுகாண்டி பேசாது ஆ அந்த ஒரு சில குறிப்பிட்ட ஆ இது மட்டுந்தா அந்த மாரி பேசுமே தவிர எல்லாமே அப்பல்லா பேசாது ஆ நா அதா அப்டியே கொஞ்ச நேரோ அப்டியே கீழ பாத்துட்ருந்தன்னா ஒரு ஒயிட் ரோஸ் எங்க வீட்ல வச்சிருந்தாங்க மேல சீன தொட்டிங்க அது அப்டியே பூத் அவ்ள தா இருந்துச்சு நாங் புடுங்களான் சொன்னே எங்க வீட்ல எங்கம்மா வஞ்சிட்டாங்க காலைல ப்ளக் பண்ணிக்கோங்க இப்ப வேணா அப்டின்ட்டாங்க நல்லா இருந்ச்சுங்க நீங்க வேற
ம் இருக்கிறீங்க
புரிய்ல மெது பிரேக் ஆகுதே
என்ன கலர் வச்சிருக்கீங்கள்
ஒயிட் ரோஸ் இருக்கு அப்றோ ரெட் ரோஸ் இருக்கு அப்பறோ வந்து ஒரு மாரி எல்லோ ஷேட்ல ஒரு கல ஒரு ரோஸ் இருக்கும் தெரியுமா
ஆரஞ்ச் வெல்லோ கலந்துருக்குமே
ஆ அந்த மாரி அது ஒண்ணு இருக்கு அதெல்லா வந்து ட க்கு டக்கு ரொம்ப அது மொளை வருது பூ விடுது அந்த ரோஸ்லா
ஒயிட் ரோஸ் மட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க கொஞ்சோ
ஆ செரி கண்டிப்பா அனுப்புறே மார்னிங் எடுத்து அனுப்புட்டா இப்ப தா மால்ல
ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே
மார்னிங் அனுப்புறே சரியா அதுக்கப்பறோ வந்து இது ரிலேட் டிடுலாம அது மட்டும் இல்லாம கீழ வீட்டுக்கு பின்னாடி வந்து சின்னதா ஃபார்மிங் மாரி அது சின்ன காடன் அதுல என்னன்னா இந்த கருவேப்பில அப்றோ புதினா ஆ கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆ அது போக இந்த இது இருக்கு தெரியுமா வெள்ரிக்காலா முன்னாடி வளந்துச்சு ம் அது அப்பறோ வந்து மல்லி பூச்சட்டி இருக்கு என்னது
இல்ல வெள்ளரிக்காய்க்க வந்து சீட்ஸ் போட்டு வளப்பீங்ளா இல்ல நாத்து வாங்கி வெச்சீங்ளா
இல்ல இல்ல நாத்து வாங்கி வைக்கல சீட்ஸும் போட்டோனோ வராது அது நாத்து வாங்கி அடில வச்சு அது ரொம்ப அதுக்கு வந்து தண்ணியிலா அவ்ளோ தேவல்ல நம்ம ஊத்த ஊத்த அது அப்டியே நீ இது கொடி மாரிதா அது வாட்டு கீழ அப்படியே படங்கறது அதுவாய் போய்கிட்டே இருக்கு அது குறிப்பிட்ட இதுக்குள்ள அது வளந்து ஒன்னு வளந்துச்சு வச்சுக்கோங்களே அது அப்டியே வளந்துகிட்டே போகு பூசணிக்கா பா த்துருக்கீங்கல்ல பம்கின் வந்து வளந்து போகு பாத்திருக்கீங்களா அது மாரிதா இதுவு வெல்ரிக்காகவு அப்டிதா போகும் அதனால ஆ படர்ந்து போகும் அதே மாரி மல்லி பூ வச்சிருப்போ முருங்கை முருங்கைக்கா இருக்கு ஆ இதெல்லா வந்து வீட்லயே வச்சிருக்கனால நல்லா இருந்துச்சு இப்ப எங்க நா அங்கறந்து ஒரு ஒன் வீக் வந்து நா வெளியில போயிட்டே அதாவது இந்த அங்கிள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சென்னை போயிருந்தே அங்க போய் பாத் கா சுத்தி மரமே இல்ல நீங்க வேற ஃபுல்லாவே வந்து சுத்தி சுத்தி பாத்தா ஏ மரோ இல்ல டோட்டலாவே எதுவுமே இல்ல ஃபுல்லாவே வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து பொல்யூஷன் மட்டுந்தா இருக்கு எங்கிட்டு பாத்தாலுமே ஒண்ணும் பொல்யூஷன் மட்டுந்தா வேற எதுவுமே கெடையாது
இல்ல இல்ல எனக்கு இன்னொரு டவுட்டு இப்போ மல்லி புதினா சொன்னிங்கல்ல
ஆமா ஆமா
டூ சீட்ஸ் போட்டு வளத்தீங்களா இல்ல நா
செடி தா நாத்துதா வாங்கி நாட்டணு அதுக்கு அதுக்கு ஒரோ கடையில இருக்கு
ம்
ஆ அது கடையில வந்து மொத்தமா எவ்வளன்னு கேட்டனா அது வாங்கி குடுப்பாங்க இது ரெம்பல்லா இல்ல அதாவது வீட்டுக்கு கொஞ்ச அவ்வளதா அது வாங்கி ஒரு ரெண்டு ஃபேமிலி மட்டு வச்சுக்கலா ரொம்பெல்லா அதுக்கு மேல பண்ண முடியாது அதா சொல்றேன்ல வீட்டு ஆஹா இல்ல இல்ல அதெல்லா வந்து ஊர்ல வந்து குத்தைக்கு விட்ருக்கோ அங்கதா வந்து தக்காளி அப்பரம் மெளகால குண்டு மெளகா மெளகா வத்தல் இருக்குல்ல அது
ஆ ஆ
அங்கே வந்து மல்லி நெறையா போடு அந்த மல்லிக்கிட்ட போனாலே ஸ்மெல்ல பாத்திங்கு வச்சுக்கோங்களே அப்டி இருக்கு
ம் ஆ
ரெம்ப நல்லா இருக்கு அதுக்கப்பறோ வேற வந்து தக்காளி நாங்கலா ஆனியன் இருக்கு ஆ ஆனியன் ரொம்போ இருக்கு ஆமா சின்ன வெங்காயோ
அ வெங்காயத்துக்கு வந்து பூ வந்து பிங்க்கு கலர்ல இருக்குமா
பிங்க்ன்னு சொல்ல முடியாது அத பிங்க்குன்னு சொல்ல முடியாது அந்த லெமன் ஷ் அந்த மாதிரியு சொல்ல முடியாது கீழ வந்து இது நெறையா இருக்கு அந்த மாரி ரெண்டு மிக்ஸ்டா தா இருக்கு ஒரு லைட் எல்லோ இஷ் மாரி அந்த லேமண்ட அந்த மாரி வந்து மேல கொஞ்ச ஒயிட் அந்த மாரிதா வரு
ம் ம்
ஆனியனுக்கு அது நல்லாருக்கு கொஞ்ச அதே மாரி வேற வந்து இது மக்காச்சோளல்லா கேள்விப்பட்ருக்கீங்கல்ல மக்காச்சோளம் ம் சோளக்கருது அது அது வந்து இப் இப்போ வந்து மக்காச்சோள வந்து அந்த வெதைய வந்து அரைச்சு அது வந்து என்ன அது அது ஒரத்துக்கு போடுறதுக்குதா இப்போ மக்காச்சோளல்லா இதாயிருக்கு மத்தப அப்டி வேற ஒண்ணு இல்ல
ம் ம் எனக்கு வந்து மக்காச்சோளம் ரொம்ப புடிக்கும் சுட்டு சாப்பறது ரொம்ப பிடிக்கு அது எவ்வளோ அவ்வளோ ஹெல்தி
ம் ந சொ காசு இல்லன் சொல்ட்டு அதே மாரி வேற வந்து இது சூரியகாந்தி இருக்குல
ஆ ஆ
சூரியகாந்தி போட்ருக்க அதுலருந்து எண்ணெ எடுக்கலா நேர் நெறையா அதெல்லா வந்து கொஞ்ச வேல அதுக்கெல்லா வந்து அங்க இங்க எல்லாமே ரொம்ப இதா இருந்துச்சு
இல்ல நா வந்து ஆ ஆட்சி பொண்ணா இருக்கு போயி எங்க கோவில் வந்து கொஞ்ச காட்டுக்குள்ள இருக்கு அப்பா வீட்டு கோவ்
உம்
அது போம்போது பாத்தீங்னா சூரியகாந்திதா போட்ருந்தோ நெறைய பூ பூத்திருந்தது அப்பா என்ன சூரியகாந்தி பிடுங்கி அந்த சென்டர் அந்த ரவுண்ட்ருக்குல்ல
ஆமா ஆமா
இன்னு ஒயிட்டு கலர்ல அப்டியே அரிசி அளவுக்கே அரிசிய விட பெருசா தா இருக்கு ஒர் அப்பா எனக்கு அத எடுத்து குடுப்பாரு சாப்புட்றதுக்கு
நல்லாருக்குங்க
ம் சின்ன பொண்ணா இருக்கப்ப சாப்பிட்டது அதுக் அப்புறம் அது பாக்க கூட இல்ல
இப்பல்லா சாப்ட்டதே இல்லையா
ஏன் அதெல்லா ஒன்ஸ் சாப்ட்டது இப்பெல்லா தா பாக்குறது கூட இல்ல
ஆ
நீங்க சொன்ன மாரிதா எங்க பாத்தாலு ரோடு ரோடு ரோடு பில்டிங்ஸ்
இங்க வந்து சென்னைலா ரொம்ப மோசங்க நீங்க வேற சுத்தி சுத்தி பில்டிங் தா இருக்கு ஒரு மரோ இல்ல ஒன்னு இல்ல பறவ பேட்ஸ்லா சுத்தமா இல்ல ஒண்ணுமே இல்ல காக்காவலா பாக்கவே முடியாது ஒரு இதையு பாக்க முடியாது வானத்துல வந்து பொலியூஷன் ஏர் மட்டுந்தா பாக்க இப்ப முடியு கருப்பா மத்தபடி ஒன்னுமே பாக்க முடியாது ம் நம்ம ஊரு எங்க ஊரு இப்ப இல்லனா பீக்காக் கூட பாக்கலா தெரியுமா இங்கிட்லா ஒன்னுமே கெடையாது எல்லாமே மோஸ் அது மட்டுமில்லாம எல்லாமே வந்து ட்ரைனேஜ் மார்ருக்கு தண்ணி அங்கிட்டு போகவு மட்டிக்கிது வெளியிலயு போக மாடிக்கி எங்கேயு போ மாட்டிக்கி வந்தா அவ ஒரேடியா அவ்ளோ தா மத்தபடி எதுவுமே இல்ல அப்டிதா இருக்கு எப்பனா வீட்டுக்கு போவோன்ருந்துச்சு
அ நார்மல் வந்து ஒரு வில்லேஜ் பின்னணியில நம்ம இருந்துட்டு போனோம்னா அவங்களுக்கு சென்னை சுத்தமா புடிக்காது
ஆமா இப்ப சென்னையில வந்து பக்கத்து வீட்டுல யார்ருக்கான்னு கூட தெரிய மாட்டிக்கி ஆத்தர அவசத் த்துக்கு ஒன்னும் பண்ண முடியாது ஆ இத் நம்ம ஊர நெனைச்சுக்கோங்க நா வந்தனா ஜாலியா இருக்கலா ஏப்பா எங்கயாச்சு வெளில போயிட்டு வீட்டுக்கு போக லேட்டாச்சுனா வச்சுக்கோங்களே தெரிஞ்சவ்ங்க வீடு இருந்தா அங்க போயி சாப்ட கூட செஞ்சுக்கலா இங்கலா அப்டி கெடையாது ஆர்ட்ரு போடணு கடைக்கு போனு ரேட் அதிகோ ஃபுல்லாவே வந்து அசிடிட்டி எல்லாமே கெமிக்கல்ஸ் தா இப்ப இங்கென்னு இல்ல பொதுவாவே வந்து ஃபுட்ல வந்து எல்லாமே இப்ப கெமிக்கல்ஸ் தான அதிகமா இருக்கு எல்லாமே வந்து இன்னார்கானிக்கா தா இருக்குரு ஆர்கானிக்காலா சுத்தமா இல்ல பாத்தீங்ளா
வெளில போயி தங்கிருந்து வேல பாக்குறோனா செல்ஃப் குக் பண்ணிக்க
ஆ எனக்கு அதனாலதா இப்ப எனக்கு கொஞ்ச பெட்டர் இப்ப என்னாச்சு தெரியுமா கொஞ்ச நாளா கேஸ் தட்டுப்பாடாயி போச்சா கேஸுக்கு அதனால வெள்ல வந்து இப்போ பதினஞ்சு ருபா இருந்ததுனா டபுல் ரேட்டு தேடிருபீஸ் அந்த மாரி ஃபிஃப்டின் ருபீ ல்லனா தேர்ட்டி ருபீஸ் அந்த மாரி ஆயிட்ச்சு அதனால இதுரொம்ப கடுப்பாயி ஒன்னுமே இல்ல நீங்க வேற
ம்
ரொம்ப கடுப்பாகுது ஒண்ணு என்னடா அப்டின்னு நஇப்போ நான மாரி இருந்துச்சு இப்போ கொஞ்சோ நார்மலாயி ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு ஆனா இருந்தாலுமே ஒன் ஒரு தடவ ரேட் வந்து ஹைப் ஆயிருச்சுன் வெச்சுக்கோங்களே அந்த ஐக்கு கொறைக்க மாட்டாங்க
ங்கன்னா இது வாங்கி வெச்சுக்கோங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி வெச்சுக்கோங்க ஆமா
ஆ
என்னன்னு இப்ப நீங்க நீங்க வந்து பேச்சுலர்ஸ் இருக்கவ்ங் வந்து அதிகம் சமைக்க மாட்டீங்க கால்ல ஒன் டைம் நீங்க செய்யறது தா
ஆமா
சமைச்சிங்கன்னா அதே மதியம் சாப்ட்டுப்பீங்க இல்ல வெள்ல பாத்துப்பீங்க நைட் வந்து லைட் ட்டாதா சூடு பண்ணி சாப்பிட போறீங்க அப்போ கேஸுலா நமக்கு தேவையே இல்ல
ம் முன்னாடி ரைஸ் குக்கர் வச்சிருந்த இல்ல ரைஸ் குக்கர் வச்சிருந்தன்னா இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வந்து சாப்பாடு மட்டு வடிச்சுட்டு த்த கேடு இல்லனா எதா ச்சு வாங்கிறே அ எலக்ட்ரிக் குக்கர்ல வந்து ஆம்லேட்டு இந்த மாரி வெச்ச போட் ட்டு அந்த மாரி வச்சு கூட சாப்ட்டுருவ அது கூட கொஞ்சம் ஓகேவாதா இருக்கு அதனால அப்டி போயிட்டு இருந்துச்சு நல்லாதான் இருந்துச்சு இப்போ எங்க இந்த கேஸ் இதனால ஒரு ஒரு இதுக்கு எல்லா பக்க எங்கிட்டு போனாலு ஏதாச்சு ஒரு முட்டுக்கட்ட போட்டுருறாங்க ப்பா அந்த மாரிலா இருக்கு ஏதோ
நா சொன்ன மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெளியில சாப்பட்றத இது பண்ணி டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே சமச்சு நீங்க சொன்ன மாரிதா வெறும் சாதம் வடிக்க போறோ தயிர் ஊத்தி உருகா வச்சு சாப்ட்டா கூட நமக்கு ஹெல்தி ஒடம்பு கெட்டு போகாது
ம் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி பாக்லா ஓகேவா சேர் சேரி ஓகே டைம் ஆய்ர்ச்சி நா கால்ல போட்றன்ன
ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ம் பாய் ம்